ம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க மணி பதினொன்றையாவுது இன்னை தூங்க போலையா
ஆ ஆ இதோ தூங்க போனு இன்னு கொஞ்ச நேரத்துல ஒடனே தூங்க போயிருவே
ம் அதா நேத்து நீங்க நேத்து வரைக்கு மூச்சுட்ருந்தீங்க என்னாச்சு
அதா காலையில ஒரு பதினோரு மணி இருக்க தா தூங்குனே சில பேர்ல்லா வந்து விடிய விடிய தூங்குவாங்க மத்தியானோ ஆகர வரைக்கு எல்லா அவங்களுக்குல்லா வந்து நல்லா தூக்கோ வருது நம்மளுக்குல்லா ஏந்தா வரமாட்டுது
அவுங்க களுக்கான தெரம அது நம்ம ஏது ஸ்டாப் பண்ண முடியாது
எனக்கு வந்து மேக்சிமம் ஒம்போது தாண்டாது எனக்கு தூக்கோ ஒம்போதர மணி கூட இல்ல எட்ர மணிக்கெல்லா முழுச்சுருவே நா அதுக்கு மேல எனக்கு தூக்கமே வராது ரொம்ப டயர்டா இருந்தது நா தா அவ்ளோ தூங்குவே நானு அதுவு மேக்சிமமே எனக்கு பத்து பதுனொன்னுதா சில பேருல்லா இப்ப ரெண்டு மணி மூணு மணி எல்லா ஏஞ்ச்சு மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க எனக்குல்லா ரொம்ப மேக்சிமம் அதா அதே மாரி தூக்கமு வந்துரு உம் அதூ ஒரு தூக்கமூ வந்துரு ரொம்
ம்
ரொம்ப நாதா வராது இப்பனா நானே என்ன கட்டுபத்தீன்னு ஃபோன் நோன்னிடீன்னு இர்ப்பே அப்டின்னாதா வராது
எனக்கு வந்து நீங்க வந்து முன்னாடில்லா பேசும்போது நீங்களுமே கூட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கு ஏங்கூட பேசுவீங்க நீங்க கொறந்த ஒரு சில நாளு க்களாக தா நீங்க வந்து சீக்கிரமாக தூங்குறீங்க சீக்கிரமாக போடுறீங்க ப பதினொன்னுக்குள்ள போயிறீங்க கறந்து ரொம்ப லவுக்காக அ நீங்ளுமே கூட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே நம்ப பேசிக்கலலா
ஆம்மா நா எத்தன மணி வரைக்கு நா முழிச்சட்ருந்தாலுமே நா காலல ஏச்ஞ்சிடுவ சிலர் மாதிரி நா இல்ல சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேணும்னே தூங்கிட்டு அலார வச்சு அடிக்கலான்ட்டு பொய்ல்லா புழுவிட்டு வேனுன்னே தூங்கிட்டு திட்டமிட்டு தூங்கிட்டு அவ ஏ பச்சக்காமுல்ல வெலுமே அது மாரிலாம் இருப்பாங்க ஏன நாங்களு அதே டேம்தா தூங்குவோ ஏங் நம்எனக் மட்டு எழுதுகிறோ அப்படின் தெர்ல
இல்ல நீங்க யோச்சு பாருங்க நீங்க வந்து நே நேரமா தூங்காம லேட்டா தூங்குவீங்ள அப்ப நீங்க காய எவ்வளோ நா எவ்ளோ லேட்டா தூங்குனாலு நானே எழுந்துப்ப என்ர சொல்றீங்க நா ஏழுந்துப்பே இல்ல இல்ல அவுங்க
ச்சுன்னா ஏஞ்ச்சிட்ருப்ப
ஆனா நீங்க இல்லல்ல உங்களே ஒரு ஆள் எழுப்பிடுவாங்கன்னா நீங்க எ ன்ட்ட சொல்லிர்க்கிங்க எங்க அம்மா எழுப்புனாங்கன்தா ஏந்த எங்க அப்பா எழுப்புனாரு எ அப்பா ப்பு
ஒ
உன்ன ஒரு ஆள் எழுப்பண்னால தா உன்னால எழுந்துக்த முடியுது என்னையு ஒரு ஆள் வந்து ஏப்புன்னா என்னாலு ஏந்துப்ப
ப்ப மாட்டாங்களே நா அளாம் வெச்சுதா எழுந்துப்ப என்னோட ஆபீஸ்ஸா இருந்தாலு காலேஜ்ஜுக்கா இருந்நதாலு யாரு எழுப்ப மாட்
இல்ல நீங்க சொன்னது உண்டு அது வந்து நீங்க நார்மலா தூங்கி நார்மலா எழுந்து கும்போது லேட்ஆ தூங்கி சீக்கிரமா எழுந்துக்கற ப்போ நீங்க என்ட்ட எழுப்புனாங்கன்தா நீங்க சொல்லிர்க்கீங்க
ம் நா லேட்டா தூங்னாலுமே எங்க அம்மா காலேஜ்ஜு போனுன்றதுக்காக நா அல்லாரம் அடிக்கு ஒரு பத்து நிமிஷ வச்சுட்டுதா படுப் அ அப்போல்ல வந்து என்ன எழுப்பி விடுவாங்க காலை ஏழ்ரைமணிக்கு நா எட்டு ஏழுநாப்பது அதுக்கு அப்டே பத்து நிம்ஷ செட் ட் பண்ணிட்டு பத்துருவே அக்கற எங்க அம்மாவே என்ன எழுப்புவாங்க கொஞ்ச நேரோ நா எழுந்துருவேன் எல ஏன்னா அலாரம் வந்து எனக் வந்து கொஞ் சவுண்டு கேட்டாலெ நா எழுந்துடுவே அந்த மாரி ஆள் நானு அத்னால ரொம்ப என்னால முடியல ரொம்ப இமல்லாம் ஒண்ணு கேப்ப அதெல்லாம் எனக்கு நடந்ததே இல்ல இதுவரைக்கு அலாரொ வச்சா நா எழுந்துருவ
புரியது புரியது
எதோ ரொம்ப டையடா இருந்தாதா ஆஃவ் பண்ட்டு படுத்துருவ
நல்லது
உம்
இந்தே மேரி பழக்கமு இருக்கனு அதுக்கப்புர நீங்க வந்து இந்த அவெஞ்சர்ஸ் பு அதுக்கப்பற இந்த ஸ்பைடர்மேன் படல்லா கொஞ்சொ சீக்கிரமா பாத்து முடிச்சிருங்க ஏன்னா இந்த
எனக்கு அதுலெல்லா ஒரு பெசர்ன்டு இன்ட்ரெஸ்ட்
ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லயா
ஆமா
நீங்க பாத்தீங்கன்னா புரியும் அது வந்து ஒரு பயங்கர மான ஒரு படோம் ஏன்னா இப்ப நம்மல இப்டி சொல்லிட்டா ஸ்பைடர்மேனு உம்
உம் ப்ரோ வீடு கேட்டீங்களா கேட்டே
வீடா வீடு வந்து நான் நெறைய வீடு பாத்துருக்கேங்க உம் வீடு பாத்தோம்
ஓ எங்க அம்மா கிட்டீங்ளா இல்ல அவுங்க வந்தாங்க வந்து சாப்ட சொன்னாங்க நா சாப் டே சாப்டு முடிச்ச உடனே ப்ரேயர் பண்ணாங்க நா ப்ரேயர் பண்ணி முடுச்சோனே நீங்க ஃபோன் பண்ண சொன்னீங்க ந எழுந்து வெளியே வந்துட்டே ஒரு இருபது முப்பது நிமிஷமா உங்கிட் டநா பேசிட்டு இருப்பே
சரியா ஓகே ஓகே தூங்க போம்போது கேட்டுட்டு தூங்குங்க இந்த மாரி நா சொன்ன எல்லாமே சொல்லிடுங்க அவுங்ககிட்ட
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிரே
நா வந்து சொல்லவே இல்லயே உங்ககிட்ட அந்த படத்துக்கு போனோம்ன்ட்டு
இல்ல நீங்க சொல்லல நான் சொல்றே போனும் போய் தா ஆகணு ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு படோ ரொம்பவே எனக்கு வந்து ஒரு நெருங்கிய என் உயிர் க்கு உயிராக கலந்த ஒரு தோழி இருக்காங்க அவுங்க வந்து என்னுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு சில பரிசைகள வந்து எனக்கு பண்ணி தர சொன்னே அதுல ஒரு அதுல வந்து எனக்கு மொபைல் இக்கு பின்னாடி போற அந்த பேக் கவர் இருக்குல
உம்
அது வந்து வாங்கி் குடுத்தாங்க வாங்கி குடுத்துட்டு அந்த ரெண்டு வித மான வாங்கி குடுத்தாங்க அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கு ஒண்ணு வந்து கேப்டன் அமெரிக்கா
உம்
இன்னொன்னு வந்து ஸ்பைட்ரமேன்
ஓ அது கேப்டன் அப்ப இருக்காவ மார்வல் இல்லயா அப்போ
ஆனா மார்பெல்ல ஒரு கேரக்ட்டர் கேட்டர் அமெரிக்கா புரியுதுங்ளா
சாரீங்க எனக்கு அத பத்தி எல்லா தெரியாது
மார்பெல் என்றது ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமாவோட ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ இது அவெஞ்ஜர்ஸ்ல ஒரு ஸ்பைடர் மேனு ஹல்க் அயன் மேனுலா இருந்பாங்கள அதே மாரி கேப்டன் அமெரிக்கான்னு ஒரு சூப்பர் ஹீரோ அவரு அவர் வந்து ஒரு ஷீல்டு வச்சிருப்பாருல அந்த ஷீல்டு தா அது பின்னாடி அந்த பின்னாடி இருக்கு அந்த ஷீல்டு தான் அந்த ஸ்டார் போட்ட ஷீல்டு இவர் வாங்கி குடுத்தாங்க இவரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாரி ஸ்பைடர்மன் வாங்கி குடுத்தாங்க
ஓ அந்த படத்த அன்னைக்கு அது போட்டுனு வந்து காமிச்சு ஃபிகஸ் பண்ணி பாக்றீங்ளா
அந்த படோ எப்போ எப்போ முப்பதா தேதி அந்த படோ வருது முப்பதாந்தேதி என் என்னுடைய நெருங்கிய அந்த தோழி இருக்காங்களா அவுங்க வந்து வேலையா லீவ் போட சொல்லிட்டு அவள வந்து நா கூப்டுட்டு ஆ அந்த ஸ்பைடர்மேன் கேசை போட்டு ஒரு ஸ்பைடர்மேன் டீசர்ட்ட போட்டுதா நா அந்த படத்துக்கு போவே
ஒன்னு புரியலங்க ஆனா ஸ்பைடர்மேன்தா உனக்கு வந்து சோறு போட போறானா ஸ்பைடர்மேன் தா உங் கூட வாழ போறானுங்ளா
இல்ல அது எனக்கு சின்ன சின்ன வயசுல வந்து நா பாத்தது ஸ்பைடர்மேன்லா சின்ன வயசுல இருந்தே எனக்கு
சின்ன வயசுலா சொல்லாதீங்க ஏதோ ஒரு எவனோ ஒருத்தன் வந்து உசுப்பேத்தி வுட்டு பாக்க சொல்லி அவுங்கள இந்த கதைல்லா க சப்பக்கட்டுல்லா என்கிட்டே கட்டக்கூடாதுங்க
இல்ல எனக் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு
எவனோ ஊசுபேத்திவுட்டுருக்கா நீங்க பாத்துக்கிறீங்க பாத்துட்டு வந்து எ உயிர வாங்கிட்டு இருக்கீங்க படத்துக்கு போலான்ட்டு கரெக்ட்டா
இல்ல இல்ல நா சின்ன வயசுல இருந்து நல்ல தியேட்டர்ல நா பாத்துட்டே அது வந்து நா பெருசானோனே எனக்கு ஸ்பைடர்மேன் அது வந்து ஓ சூப்பரு ஸ்பைடர்மன் பறப்பான அப்டி அப்டி பறப் பா அப்டின்னுலா எனக்கு தெரியு அதனால எனக்கு சின்ன வயசுல புடிச்சிருந்தது அதனால நா
த்துல அது ஆதிகாலத்
அது கேளுங்க கேளுங்க இப்ப நா திரும்பி நா பாத்தே திரும்பி நா பாத்தப்ப எனக்கு அது கதைங்கள்லா புரிய ஆரம்பிச்சுது ஆ ஸ்பைடர்மன் ட்றது யாரு அவ என்ன பண்றா அவ அவனோட லவ் எப்படி அந்த படத்துல மேனேஜ் பண்றா ஆ அதே சமயம் இத எப்டி பண்றா அவன் அந்த ஸ்பைடர்மன் எப்டி அவெஞ்சர்ஸ் உள்ள வந்தா அநத அவெஞ்சர்ஸ்ல இருந்து அவ எப்டி வெளிய போனா அதெல்லான்றது வந்து எனக்கு அதெல்லா இப்ப இப்ப திரும்பி அத பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே புரி ஒரு சிறு வயசுல நம்ம பாத்த படம் வந்து நம்மளுக்கு பா புடிச்சிருக்கு ஆனா என்ன கதைனு தெரியாம நம்மளுக்கு புடிச்சிருக்கு ஆனா இப்ப நம்ம திரும்பி அதே படத்த பாக்கும்போது ஒரு கத புரிய ஆரம்பிக்கும்ல அந்த மாரி எனக் புரிய ஆரம்பிச்சு இந்த படம் வந்து எனக்கு புடிச்சு போச்சு அதே மாரி எனக்கு வெறும் ஸ்பைடர்மன் மட்டும்தா புடிக்குன்னு இல்ல ஆனா மார்வெல் அவெஞ்சர்ஸ்ல எனக்கு நெறைய பேர புடிக்கு அதுலல ஒன்னுதா ஸ்பைடர்மேன் அதனால சேரி இப்போ ஸ்பைடர்மன் படோனு ஒன்னு வர்றது அதுல அதுல வந்து என்னன்னா நா அந்த கதைய சொல்றே கேளுங்க ஆரம்பத்துல ஒரு ஸ்பைடர்மேன் இருந்தாரு அவருக்கு வந்து ஒரு பூச்சி கடிச்சிடு அந்த ஸ்பைர் ஒரு லேப்க்கு போகும்போது அந்த பூச்சு வந்து கழுத்துல கடிச்சிடு
ஒரு பூச்சி கடிச்ச கதையே இத்தன சீசனா எடுத்துனு வந்துருக்கங்களா
அது என்னன்னா அது வந்து நார்மலான பூச்சு கடையாது பல பல வகையான ஆ ர்டிபிஸியலா ஆர்டிபிஸியாலா கண்டுபுடிச்ச ஒரு பூச்சி
அ அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்குல்ல அந்த எட்டுக்கால் பூச்சிய அவங்களே மேக் உருவாக்கி அது பல பல விதமான கெமிக்கல் அதெல்லா சைனுக்கு சையனா கலந்து ஒரு பவர் ஃபுல்லான ஒரு ரு எட்டு எட்டுக் கா எட்டுக்கால் பூச்சியா அத உருவாக்கி அ அத வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க
ஆ
ஆ அத அது வந்து இவங்க டெஸ்ட் பண்ண போம்போது அதுல இருந்து ஒரு எட்டு கால் பூச் சி தப்பிச்சு இ இவன் மேல வந்து விழுந்து இவன கடிச்சிடு
ஆ
அப்போதா அந்த அந்த அந்த ஸ்பைடர் அந்த எட்டுக்கால் பூச்சில இருக்க பவர் வந்து இவனுக்கு வந்துரு அவ இவ இவனுக்கு வந்தனோயே இவனுக்கு ஆரம்பத்துல தெரியாது இவன் நார்மலாதா இருப்பா அதுக்கப்பறோ அவனுக்கே கொஞ்ச கொஞ் சமா ஒரு ஒரு அவ வம்பு வம்பு வளிப்பாங்க ஸ்கூல்ல சும்மா ஒரு தொடு தா தொடுவா அந்த பவர் வந்து அவனை வந்து அவனை வந்து எங்கயோ செம அடி வாங்கிருவா இன்னொருத்த எதிரி அப்படியே போயின்ட்டு இருக்கும் அதுக்கப்றோ திடீர்னு ஒரு நாள் கைல பாத்தா அந்த வெப்பு வரும் அந்த ஸ்பைடர்ரோட வெப்பு
பா
கையில இருந்து அந்த வந்துரும் அப்றோ தா அவனக்கு தெரியு நம்மளுக்கு அந்த பூச்சி கடிச்சது தா இப்டி ஆவுது அப்படின்ட்டு அப்றோ ஒரு நாள் திடீர்னு ஒரு தண்ணி ஒண்ணு அடிச்சிடும் டாக்டர் எல்லா போய் பாத்திருக்கா ஆ பாத்தா டாக்டர் எல்லா போய் பாத்தோ டாக்டர் ரிப்போர்ட் எல்லா பாத்தாரு அது எதோ ஒன்னு சொல்லுவாங்க அது முடிஞ்சிரும் அத எப்பயே பாத்துட்டு எனக்கு என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இல்ல டாக்டர் அப்றோ அந்த செவுரு மேல எல்லா ஏறி பாத்தா எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறோ தா சேரின்ட்டு அவனே ஒரு யூனிஃபார்ம் மாறி கிரியேட் பண்ணி அத தெச்சு அத போட்டு ஒரு ஸ்பைன்டர் மேனா அவன் பிராக்டிகஸ் பண்ணுவா ஃபர்ஸ்ட்டு அங்கிருந்து இங்க தாவி அங்க இருந்து ஃபர்ஸ்ட்டு தும்மு தும்முன்னு உழுவா அதுக்கப்றோ தா அவன் ஃப்ராப்பரா யூஸ் பண்ணுவா இல்ல அது வந்து ஒரு இதுக்குள்ள எப்டி சொல்றது ஒரு அறைக்குள்ள அடைக்கலோ அந்த மாறி பண்ணி அதுக்கப்பறோ கொஞ்ச கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்தா
ஒரு சாதாரணமான பைடர்மேன இவ்ளோ பெரிய கதையை போட்டு ஊத்தி பையிடர் மேன் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய இதுவா ஆக்கிவுட்டீங்க
இல்ல அந்த உங்களுக்கு கதைய விட இந்த படத்த பாத்தா புரியு அப்டி நானும் நார்மலா தா இருக்குன்னு நினைச்சு பாத் அப்பறந்தா எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த படோ
யாரு உங்கள பாக்க சொன்னா
ஸ்பைன்டர் மேன் நா பாத்த நா திடீர்னு தோணுச்சு ம் இல்ல இல்ல யாருமே என்ன பாக்க சொல்லல திடீர்ன்னு எனக்கு ஸ்பை அ இந்த ஏர்டெல் ஏர் டெல் டிஸ்ன்னு எங்க வீட்ல ஒன்னு போட்டோ போட்டதுக்கு கப்றோ அத ஏதாச்சும் படம் கிடம் எதா பாப்போமே ஏன்னா அப்ப வந்து ஃபோன் இல்லாத டைம் எங்கிட்ட ம் சேரி சேரி